வணக்கம் ஆ நா சும்மாதாங்க இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நா ஒன்னும் பண்ணலைங்க ஒய்ஃபு மாவு வந்து அரைக்கறக்கு போட்ருக்காங்க அத மாவு பாத்துட்டு அப்டியே கொஞ்சோ கெட்டியாச்சுன்னா தனி தண்ணிய ஊத்திட்டு இருக்கேன் நண்பா நீங்க நண்பா
நா வந்து இத சும்மாதாங்க இருக்கேன் காலைல சாப்ட்டீங்க் காலையில மதியோ சாப்ட்டீங்களா ரெண்டு நேரமு
இல்ல நண்பா நா எந்திரிச்சதே பதினோரு மணிக்கு தா நண்பா க மதியானோ
சேரிச்சு பரவால்ல பரவால்லைங்க எப்ப பயோ ஒன்னு காலையில சாப்ட்டீங்க மதியம் ஏன் இன்னு சாப்டாம இருக்கீங்க என்ன ஆச்சுங்க
மத்தியான சாப்புல நண்பா அதா பதினோரு மணிக்கு தா சாப்ட்டேனா பசி இல்ல நண்பா நைட்டு தான் சாப் பண்ணும் நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்பதா மனைவி பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பெனஞ்சு
பரவாலைங்க சப் சப்பாத்தினா அதுக்கு தொ ட்டுக்க என்ன ச சமைப்பீங்க ஸ்பெஷலா
அது எனக்கு இன்னு தெரில நண்பா மனைவி வைக்கிறதா நண்பா நீங்க நண்பா நைட்டுக்கு நண்பா
நைட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க மாவ் வாங்றதுக்கு அம்மா போயிருக்காங்க நைட்டு இட்லியோ தோசையோ ஊத்துவாங்க நண்பா எனக்கு தோசை தா புடிக்குங்க இட்லி அவ்ளாக்கா நா விரும்பி க்றதில்லிங்க
எனக்குந்தாங்க இட்லிச் எனக்கும் இட்லி புடிக்காது நண்பா அது வச்சாலே சண்டயா தா நண்பா வந்
நல்லது நல்லது நண்பா பரவால்லிங்க இட்லி என்னைக்கோ ஒரு நாள் சாப்புலாம் நண்பா இட்லி தெனமும் சாப்புட்றனா அது வெறுப்பாயிருவேங்க நமக்கெல்லா அப்படியே சோத் சட்டிலு
ஆமாங்க எனக்கே கடுப்பா இருக்குங்க நாலா சண்டையே போட்ருக்கேங்க இட்லி எல்லா வைக்கிறப்பல்லா சண்ட தாங்க எதுக்கு வச்ச இது ஒரு நாள் மட்டு சாப்புடு சாப்புடு அ ரெண்டு இட்லி சாப்புட்டு வெளிய போய் சாப்ட்ருணு கடைல போய்
நல்லது நல்லதுங் நண்பா அங்க ஞாயித்துக்கெழம என்ன மாரி நீங்க கரிஞ்சோர் தா சாப்புடுவீங்களா அதிகமா இல்ல எப்போமா நா ர்மல் சைவந்தா சாப்புடுவீங்களா
இல்ல நண்பா எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நா சண்டே ஞாயிற்றுக்கிழமைங்கிறப்ப நா நான்வெஜ் நண்பா கறி மீன் இல்லாம நா நல்லா இருக்கது நண்பா நாளே போகாது
சேரி சேரி நண்பா இப்ப நீங்க கறி வந்து நீங்க சாப்பிடுங்கிறீங்க கறி விரும்பி சாப்புடுறது எந்த மாரி கறி சாப்புடுவீங்க என்னென்ன கறி எல்லா சாப்ட்டுருக்கீங்க அத சொல்லுங்க நண்பா
நான் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடுவே நண்பா சிக்கன்னு மட்டன்னு மீனு இராசுரா புறான்னு எல்லாம் சாப்புடுவேன் நண்பா என்ன கெடைக்குதா சாப்புட்ருவே நண்பா
போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்ட்டீங்க
போன வாரோ ஞாயித்துக்கிழம தா மட்டன் ஒரு ரெண்டு கிலோ எடுத்து குழம்பு கொஞ்சொ வறுவல் கொஞ்சொ பண்ணி சாப் சாப்டே நண்பா
சேரி சேரி நண்பா நாங்க போன வாரோ இந்த இது காய்கறி சாப்பாடுதா செஞ்சு சாப்ட்டேங்க நண்பா இந்த வாரோ தம்பி வீட்லருந்து நாங்களு ரெண்டு பேரு சேந்து சமைச்சு சாப்படலாம்னு இருக்
சூப்பர் சூப்பர் நண்பா நல்ல நல்ல யோசன நண்பா ஏன்னா குடும்பத்தோட சாப்பறதுல்லா கெடைக்காது நண்பா இப்ப நல்லாருப்பீங்க நண்பா திடீர்னு மனைவியிலா வந் டாங்க சண்டயிலா போட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க சாப்பற வாய்ப்பு கெடைக்காது நண்பா இடம் கூட நெனைச்சட்டு கூட பல நாள் தூங்கிக்கலா நண்பா ஆன மறுபடியு அந்த வாய்ப்பு கெடைக்காது நண்பா
அது பாத்துக்கலா நண்பா எப்டியு பிரிய போறது கெடையாது நீ எல்லாரு அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நண்பா பிரியதற்கான வாய்ப்புகள் வர்றக்கு வழி இல்லிங்க வழி பட விடவு மாட்டணுங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார வந்து கரி எடு சமச் சுக்கிங்க நானு தம்பியு வெளிய போய்யி மீன் குத்தி சாப்பலான்ருக்குங்க ஆளுக்கு ஒரு மீன் குத்திய போட்டோம்னா மனசு நிம்மதியா இருக்கும்ங்க வீட்டுக்கு வந்து கறியுஞ்சோறு அடிச்சுங்கன்னா நிம்மதியான தூக்கம் வருமுங்க
அதே தாங்க அது ஒரு நிம்மதியதாங்க வேணு அதுக்காக மீன் குத்தியா இருந்தாலு சரிங்க
சரிங்க
பத்தாயிர கொத்தியா இருந்தாலு சரிங்க எந்த கொத்தியா இருந்தாலு சரிங்க ஆனா கொத்தனார்தாங்க ஒரு நிம்மதி கிடைக்குதா
ஆமாங்க கரியுஞ்சோறு சாப்பணும்னா ஒரு கொத்து கொத்தி விட்டோம்னாங்க அந்த பொத்துக்கு இணையா வேற எதுவுமே இல்லைங்க அருமையா இருக்குமுங்க இல்லைங்க என கல்யாணம் ஆகலங்க வீட்ல வரன் பாத்துட்ருக்காங்க வருங்க இந்த வா இந்த வருஷங்க அவருக்கு ஆயிருச்சுங்க அவரு கொழந்தை குட்டின்னு இருக்கு இருக்காருங்க ஒரு கொழந்த ஒண்ணு பைய ஒன்ரை வருஷ ஆச்சுங்க அவளுக்கு கல்யாணம்மாயி மூணு வருஷ ஆக போதுங்க
ஆ அப்ப சூப்பருங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுமா இந்த வார சமைக்கறேன்னிங்கல ஒய்ப்பு அம்மா அப்பா மூணு பேத்தயு சமைக்க சொல்லிருங்க சமைக்கிறதுலயே இவங்க என்ன நீங்களு தம்பி என்ன பண்றீன்னு தெரியாதுங்க அந்த இடையில போய் நீங்க கொத்திட்டு வண்டிங்கன்னு வைங்க
அது நீங்க சொல்றது க சரியான முறை தாங்க நானும அப்படி நெனைச்சன்னுங்க ஆனா அம்மா சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வார நீங்க வேலைக்கு போக வேண்டா அப்படி போற மாரி இருந்தாலு. வரலனுல சொல்லிருங்க சமைச்சு குடுத்துருங்க அவங்களு ஒருவரட்டு நம்மளு சாப் நம்மா சொல்லிட்டாங்க ஆனா நீங்க சொன்னிங்கல்ல அந்த கேப்ல போயிட்டு வந்துரலான்னு ஆனாங்க அந்த கேப்ல போறக்கானது இது அங்க வந்து கடை வந்து அந்த நேரத்துல ஒ திறந்திருக்கு வாய்ப்பு இல்லலைங்க
அது எனக்கு புரியுதுங்க நம்ம மதியான மாட்டு நம்ம எடுத்து சமைச்சுக்கலாங்க காலையில சும்மா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுங்க நீங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னு வைங்க மதியானத்துக்கு எடுத்து நம்ம சமைச்சம்னா நம் ம்ம கரெக்டா நம்ம கடை நீங்க ஓபன் ஆகுற டைம்ல நீங்க போய் கொத்துனிங்கனு வைங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு
ஆ நல்லது உண்மதாங்க இப்ப வந்து ஒண்ணு இல்லைங்க நா நானு தம்பியு கொத்தரக்கு போனோம்னாங்க கொத்தர கொத்திட்டு வந்தோம்னா நம்ம வந்து அமைதியா சாப்புட்டு அவங்கவுங்க வேலைய பாத்தா பரவால்லைங்க ஆனா சில பேர் மூஞ்சி பாத்தாவே இ ஒரு இன்னைக்கு கொத்திருக்காரு அப்படிங்கிற மாரி காட்டி குடுத்துருங்க அது வந்து பாத்தீங்கா என்னோட தம்பி மூஞ்சில அப்டியே அவ் ஒரு இது மாரி தெரிஞ்சிருங்க அதாங்க பயமா இருக்குதுங்க
அவரு வந்து பால் குடிக்கிற ஆளாட்டுக்குதுங்க அப்புற அவரு கொத்தர குடி இரு போனீங்கன்னா அப்படிதாங்க இருக்கு
ஆமாங்க ஆமாங்க எ நெறைய ஒரு வீட்டுல வந்து இப்ப கொத்த போனாலே வீட்டு்ல ஒரு பர்மிஷன் கேட்டுதாங்க கொத்தருக்கே போவாருங்க
ஆமா ஆமாங்க இல்லாட்டி அவங்க வீட்டுல கு குத்திருவாங்கங்க
ஆமாங்க அது உண்மதாங்க வேற என்னங்க பண்றது எல்லாமே கல்யாணம்னு ஆகி போச்சுன்னா வெளிய போனா பர்மிஷன் கேட்டுதாங்க வெளிய போய்யாகணு இல்லைன்னா வீட்டுக்குள்ள சண்டைதானுங்க
ஆனா இந்த வார நீங்க போய் கத்தா கொ கொத்துனீங்கனுவைங்க நல்ல ஒரு ஒரு நிதானமான ஒரு ஒரு தெளிவு கெடைக்குங்க
நான் உண்மையதாங்க நானு அப்டித்தாங்க நெனைச்சே நெனைச்சிட்டு இருக்கே நானு தம்பியு இந்த வாரம்போயாச் ஞாயித்துகிழம போய் வெளியே போயிட்டு வந்தோம்னா வீட்டுல வந்து திரையு சோறு சாப்டோனா ஒரு நிம்மதியான தூக்குங்க ஒரு மணி நெரோ தூங்காலுமே நிம்மதி நிம்மதிய தா
ப்ரோ ஓங்க கையிந் உம் கையில காசே இல்லைங்க திடீர்னுா உங்களுக்கு ஏதோ மூலியமா உங்களுக்கு கையில காசு கெடைக்கிதுனாலு ஒரு நேரோ பாத்தா காசு இல்லாம இருக்கு அதை பத்தி யோசிக்க கூடாது ஒரு ஒரு கொத்து தானே கொத்திருங்க அதுக்கப்புறோ அது போனா போயிட்டு போதுன்னு உட்டுட்டு போயிருங்க
நானு தம்பியு போனாங்களா வெளியே போய் ஒரு கொத்து கொத்திட்டு வந்தாங்களா நீ நீட்டா இருக்குங்க சண்டே இல்லாத இந்த சண்டே வந்து நாங்க வந்து என்ஜாய் பண்ணியே ஆகணுங்க
நீங்க கொத்தருக்கு எங்க போலானுடிருக்கீங்க ஐடியா எதாச்சி இருக்குங்களா
இருக்குங்க இருக்குங்க எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இடதுபுறமா போனோம்னாங்க இடதுபுறம் போனோம்னா அங்க ஒத்தையா பிரிவு ஒரு இடோ வருங்க
அங்க வாங்கனாங்க நாங்க அங்க ஆ இதுக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிருக்கங்க தெரிஞ்ச இட இருக்குங்க அந்த இடத்துக்கு பக் பக்கத்துலே போனாங்கா வாய்க்காலு வரப்பு அது இதுனு சுத்தி பாக்க இயற்கையே சுத்
ஓ இருக்கெ சூழல்ல நீங்க கொத்துனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு அமைதி
அதுக்காக தாங்க நாங்க போயிட்டு போ இ இங்கருந்து போறதுனு பாத்தீங்கன்னா இப்டி இந்நெரோ ஒரு இருவது நிம்ஷோ ஆகுங்க
அதுவு எப்படிங்க நீங்க அது பாத்தீங்கன்னா அது இயற்கையே ரசிச்சுக்கிட்டே போற மாரி இருக்குங்க இல்
ஆமாங்க போற வழியெல்லா பாத்தீங்கன்னா இயற்கையே சுத் திந்துங்க சூழல்கள் தாங்க இருக்கு அந்த மாரி இடத்துக்கு தாங்க நாங்க பாத்தது போறோங்க
உண்மே நல்லதுங்க ரொம்ப நல்லதுங்க அது தம்பி கூட போய் அடிக்கிறப்ப ஃபேமிலியே பத்தி பேசுறப்ப அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாங்க இல்லாட்டி அது டெவலப் பண்ற ஒரு ஐடியாங்க கெடைக்கலாங்க
ஆமாங்க ஆமாங்க உண்மைதாங்க நாங்க அதுக்காக தாங்க இந்த வாரம் முயற்சி பண்ணலா இருக்
ஆனா எனக்கு அபடி அண்ணன் அண்ண எல்லா யாரு இல்லைங்க அண்ணா ஒருத்தர் இருந்தாருங்க அது அப்புறோ எல்லா சண்ட போட்டு ட அப்டியே போயிட்டாருங்க ஃபேமிலி கூட பிரச்சன பண்ணிட்டு சோ
இல்லைங்க அப்டி செரி விடுங்க அண்ணா தம்பிக்குள்ள சண்ட வர்றது இல்லாம குடும்பத்துக்குள்ள சண்டைன்னு வரது சகஜதாங்க இருந்தாலு அண்ணன் தம்பியு ஒத்துமைய இருந்துதாங்க ஆகணுங்க
ஆனா காசுக்காக ரொம்பங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆறாருங்க அவுரு
என்னைக்குமே வந்துங்க பெத்தவங்களையு கூட பிறந்தவங்களையு மதிக்கணுங்க காசுக்காக பத் புதுசா வந்தவங்க பெச்சகுச்சா கேட்டு ஆடக்கூடாதுங்க
ஆனா அவுருக்கு அது புரிய மாட்டேங்கதுல்லைங்க இப்ப வந்தவலு வந்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஆடிட்டு இருக்காருங்க அவரு கோடு போட்டா தாண்ட மாட்டகிருங்க மொதல்லே அப்டி இல்லங்க வீட்டுல அம்மா கோடுபொட்ட தாண்ட மாட்டாங்க இப்ப மனைவி கோடுபொட்ட தாண்ட மாட்டிகிறாரு
ஏன்னா அம்மா போடுற கோடு வந்து அழிஞ்சிருலாங்கில்லா இல்லைங்களா அந்த பவுடு அவ்ங்க போட்ற கோடுவு வந்து அழியாத கொட கூட இருக்கலாங்க அழியிற மாரி கோடு இல்லாதான ஸ்ட்ராங்கான சாப்பிஸ்சா வாங்கனு ஆ ஹ செர் செரிங்க சொல்லுங்க சொல்லுங்க
செரி ஓகேங்க ஏன்னா அவுங்க முந்தனேய புடிச்சட்டே சுத்தி இருக்காருங் ஒன்னும் ப நம் முடியலீங்க அவுர விட்டாசுங்க தண்ணு தொலைச்சு விட்டாசுங்க அப்பாவவுனு சொல்லிட்டாரு பையனே எனக்கு வேணானு சொல்லிட்டாரு
செர்ங்க ஆமாங்க இருனாங் என்னதாருந்தாலு ஒரு பையனா பொறந்துட்டாருன்னா கடைசி காலத்துல அப்பா அம்மாவக் கைவுடாம பாத்துக்கணுங்க அவந்தாங்க ஒரு பைய வளத்தங்க வளத்தாங்க சின்ன வயசுலந்தே பெரியவனாகர வரிக்கு வாழ்த்திட்தாங்க இருத்தாங்க என்னதா இருந்தா புதுசா வந்த பொண்டாட்டி பேச்ச கேட்டு இந்த மாரி ஆடக்கூடாதுங்க கடைசி காலத்துல இவுங்களுக் கு அந்த நெலம வரம்போது தாங்க நம்ம பெத்தவங்கள பண்ண பாவந்தா இந்த மாரி வந்திருக்குன்னு யோசிக்க வெய்க்குங்க கண்டிப்பாங்க இது
ஆனா இங்க பருங்க இப்ப அவுங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா காது குத்துனோங்க காது குத்தணக்கு எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிகையே வெக்கிலிங்க எதோ எதிர் வீடு மாரி போய்ட்டாருங்க
என்னங்க பத்திரிக்க வெக்கலேன்னா பத்திரிக்க முடிஞ்சி போயிருக்குலாங்க திடீனு ஏதாவது உங்களுக்கு வெச்
அப்படிதாங்க அதேதா அதே அதேதாங்க முடிஞ்சிப் பத்திரிகைலா முடிஞ்சி போயிருக்கோ அதுங்கிறது கொடுக்கலேன் சொல்லி நாங்க போனோங்க போன எடத்துல யாருமே பேசவும் இல்லிங்க ஒண்ணுமே
பத்திரிக்க வெக்காத எடத்துக்கு நீ உங்கள யாருங்க போ சொன்னா நம்ம மதியாதர் தலைவாசல் மிதியாதேன்னு எங்க ஆள் சொல்லியிருக்காருங்க
கரெக்ட்டுங்க ஆனா பாத்தீங்கன்னா பையனா போயிட்டங்க எனக்கு அண்ணனா போயிட்டாரு அதுங்கட்டி பத்திரிக்கம் முடிஞ்சிருக்கோ அதுங்காட்டி வெக்கலேன் சொல்லிட்டு போனங்க யாருமே பேசலீங்க செரி பந்தில ஒக்காந்து சாப்புட்டு வன்ட்டங்க
சேரிங்க வெக்கிலிங்கற்துக்காக போனீங்ளா இல்ல கறியிஞ்சோறுங்க்காக போனீங்ளா
அ அது ரெண்டு கெடா வெட்டி இருக்கேன் சொன்னாங்க அது ஒரு வீட்டுல விலுந்துச்சி காதுல்ல சேரி அதுக்காக போய் சாப்புட் டு வந்தங்கே
சேரிங்க விளாட்டங்கறியா போட்டு வெளுத்துட்டு வந்துருக்கீங்க
அ ஆமாங்க நல்லா அடிச்சிட்டு ஒரு கொத்திய போட்டு வன்ட்டங்க
அப்டி சொல்லுங்க இல்லேன்னா யாராவது இ இப்ப வைக்காத பத்திரிக்கே இப்ப ஒரு பங்க்ஷனுக்கு போவாங் அவ்ள ஒரு அது வந்து மெறையும் இல்லிங்க மரியாதையும் இல்லிங்க இருந்தாலும் போயிருக்கீங்க அது வெள்ளாட்டங்க செரி அப்டி சொல்லுங்க
அதுவு பாத்தீங்கன்னா அண்ணன்னா போயிட்டாரு செரி கேவலப் பாட்டன் குள்ளியேப் போயிருன் சொல்ட்டு போய் அடிச்சிட்டு வந்தாச்சிங்க
ஏ செரிங்க அப்ப ஏதா குத்துவீங்ளா இல்ல குத்தாமதாருப்பீங்ளா
இல்ல இல்லலங்க அப்பல்லா கொத்தியச்சிங்க
ஓ ஒரு கொத்தல் போட்டலியோ அப்புறோ அங்க போய் பந்தல் போட்டு அங்க போய் சாப்ட்டு வந்திருக்கீங்க
அதுவு அவரே அவரே வாய்ங் குடுத்துட்டாருங்க அந் மாரி வாங்கி வெச்சிருப்பாரு ஆட்டுக்குது அதலியே எடுத்துட்டேங்க எடுத்த அடிச்சாச்சிங்க
எப்படியோ ஒண்ணு நீங்க பங்க்ஷன்ன செறப்பா முடிச்சிட்டு வந்திருக்கீங்க
முடிச்சாச்சி முடிச்சாச்சிங்க எதுவோ நல்லபடியா முடிஞ்ச்சிங்க
பரவால்லங் பரவால் உங்க பையனுக்கு காதுகுத்து மொட்ட அந்த மாரில்லா அவுரு வருவாருங்ளா நீங்க பத்திரிக்க வெச்சிருக்கீங்ளா
இல்லைங்க நா அவரே வெக்கல நா எப்டிங்க வெப்பே நானு வெய்க்கவேல்லைங்க ஆனா அவுரு வந்து ஒக்காந் காந்து பந்தில சாப்புட்டு போய்ட்டாருங்க நாலு கெடா வெட்ரேங்னா அத் தெரிஞ்சிச்சி போலங்க அவுரு வந்து ஒக்காந்து சாப்டுட்டு
பரவால்லைங்க அண்ண தம்பிக்குள்ள எல்லா எல்லா இதெல்லா சகஜன்தானங்க எல்லா வீட்லயு நடக்கற்துதாங்க புதுசா ஒண்ணு இல்லைங்கே
ஆமாமாங்க இந்த ஜில்லா படத்துல வர மாரி எ தங்கச்சிக்கி கல்யாணதுக் கூப்புல்லே சொல்லிட்டு வந்து ஒக்காந் சாப்புட்டு போவாரு பாத்தீங்ளா
ஆமாங்க ஆமாங்க அந்த மாரி பரவால்லைங்க எல்லா வீட்லயு இருக்கறதானுங்க விட் டுங்க இதெல்லா ஒரு சின்ன விஷயு தாங்க சேரிங்க உங்கூட பேஸ்னதுக்கு ரொம்பன் நன்றிங்க மீண்டு சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்
நன்றி
நன்றிங்க